சும்மாதா அதுபுறா டீ குடிச்சே ஹலோ கேக்குதா
என்ன பண்ணிட்டு இருக்கே
ஆஹ இப்போதா டீ குடிச்சுட்டு உக்காந்த நீ என்ன பண்ற
நான் வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கறே
ம் சரி சரி காலையிலா பண்ணலையா
காலையில இருந்துதா இன்னைக்கி ஃபுல்லா வீடு கிளீனிங் ஒர்க தா போயிட்டு இருக்குது
ஹம் ஓ எதுக்கு இந்த தீபாவளி வருது அதுக்கா
ஆமா நம்ம இப்பல இருந்து ஆரம்பிச்சால தா தீபாவளிக்குள்ள கிளீன் பண்ணி எல்லா வேலையு முடிச்சு வைக்கலா இல்ல அதனாலதா
ஆமா ஆமா கரெக்ட் தா தோ நா கூட கொஞ்ச கொஞ்ச கிளீன்ங் ஸ்டார்ட் பண்ணிட்ட
உம் உம் உம் தொ இன்னு கொஞ்ச நேர் த்ல முடுச்சுரு செரி கொஞ்சொ ரிலாக்ஸ்டா உக்காரலா அப்டின்னொன்த நீ கரெக்டா கால் பண்ணியா சேரி பேசிட்டே அப்டே ஒங்கிட்ட பேசிட்டே வெலைய முடுச்சுர்லான்ட்டுதா
உம் சரி செரி நல்ல ஐடியா தா பே சிட்டே எதாச்சு ஒர்க் பண்ணா சீக்ரொம் முஞ்சுரூ
ஆ டைம் போறதே தெரியாது அந்த டைம்ல நம்ம உம் நம்ம வேல செய்யும்போது யாராச்சு கால் பண்ணா அவுங்களா நமக்கு தெய்வொம்மாரி தெரிவாங்க
ஆமா நா வந்து மோஸ்ட்டா வந்து வேல பாக்கும் போது ஹெட்போன் மாட்டிப்பே ப்ளூடூத் மாட்டிட்டு எதாச்சு பாட்டு போட்டுட்டு அப்டே வேல பாத்துட்டே இருப்பே யாராச்சு கால் பண்ணாங்கன்னா பேசிட்டே கால் பல் வேல பாத்துட்டே இருப்பேன்னா கரக்ட
ஓக்கே ஒக்கே நானு அதேதா பண்ணுவ பட் டெனா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டே எனக்கு வந்து ஹெட்போன் வந்து லூஸாருக்க மாரி இருக்கா திடீர்னு கீழ கீழ விழுந்துர்து
ஆமா ஆமா ஆமா சம்டைம்ஸ் இது ஆகு
உம் ஒருட ஒரு நாள் சிங்க்லருந்த த ண்ணிலே விழுந்துருச்சா வீணா போயிடுச்சு ஹெட்ஃபோனு அதுலந்தே ஹஸ்பண்ட் வேர ஒனக்கு ஒ எது வாங் குடுத்தாலு ஒழுங்கா வச்சுக்க மாட்டே இனிமெல்லா நா வாங்கியே தரமாட்டே அப்டின் சொல்லிட்டாரு
ஐயோ ஆமா நம்ம வந்து வேல பாக்கும் போது அத கீழே விழுந்து சகஜதா சம்டைம்ஸ் நம்ம முடியிலே மாட்டிட்டு கீழ விழுந்துரு
ஆ கரெக்ட்டு நம்ம முடிதா அப்டே இருக்கறது ஒர் நாலடி முடி அது நம்மள எந்தந்த வகையெல்லா டிஸ்டர்பன்ஸ் பண்து தெரியுமா
ஆமா கரெக்ட்டு தா சும்மா கொண்ட போட்டு கூட வைக்க முடில அ பப்பா அவுந்து போது இந்த க்ளச்சுப் போட்டா மண் டையே வலி
நழுவில இது மாட்டு இது தலையில
ம் ஆமா கரெக்ட்டு தா உம் உம்
நைட்டு நா இந்த க்ளீன் பண்ணும் போது என்னோட நம்ளோட பழைய ஃபோட்டோஸ்ல்லா பாத்தோம்பாரு எனக்கு அதே சைல்ட்ஹுட் மெமரிஸ் செவந்துருச்சு ரொம்ப
உம் ஆமா சின்ன வயசுல எவ்ளோ ஜாலியாருப்போ
உம் ஆமா வெளிய போனா அடியே உலகமே மறந்து போயிருவோ விளையாடிட்டு இருப்போ அப்டி ஆனா இப்ப அந்த மாரி நாள்லா வராதுல்ல நமக்கு திரும்ப
உம் கரெக்ட் தா நமல்லாம் வந்து பக்கத்து விட்டுக்கிட்ட எதிர் விட்டுக்கிட்ட பக்கத்து தெரு பசங்கக்கிட்ட எல்லாம் விளையாடுவோம் நம்மல்லாம் ஆனா இப்ப இருக்க பசங்க பாருங்க வீட்டுக்குள்ளேயே தா வெளியே போறதே இல்ல உம் வெளில அனுப் ப்ப கூட இப்பல்லா பயமா இருக்கு அவ்வளோ வெயில் இருக்கா டேன் ஆயிட்டு கருப்பாயிட்டு வந்துடுவாங்களோன்ட்டு ஒரு பயம்
முடியல நம்ம கொழந்தைங்கல வச்சிட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பல்லா
ம் கரெக்ட்டு தா ம் நா கூட இந்த செஷ்ல்ஃபல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தே இப்ப பாத்தே நம்ம வந்து போட்டோஸ் கூட இருந்துச்சு நம்ம குரூப் போட்டோ இருந்துச்சு அது
ஃபோன் போட்டோஸா ஹ ஹ ரைட் ரைட் நீ ஆனா அந்த போட்டோல பக்கத்தில பக்கத் கீதான நிப்போமே
ம் ஆமாங்க பக்கத்துலதா நிப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம நடுல வந்து நிக்கதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பால
ஆமா எப்ப பாத்தாலு அவ நம்ம கூட சண்ட தான் போடுவா
ஆமா நமக்கு உம் நமக்கு நடுவுல சண்ட மூட்டி விடுறது தே வேல அவனுக்கு
ஆமா நம்ம ஆக்சுவலி ஆஹ் இப்ப நம்ம டச்ல இருக் கோ அவ நம்மள்ட்ட டச்ல கூட இல்ல
மாமா அவளுக்கு நெறைய ஃப்ரண்ட்ஸ் கெடச்சிட்டாங்க புது புது ஃப்ரண்ட் பொறுச்சுட்டாவ
உம் நம்மனா சின்ன வயசுல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப
ம் ஆமா ஒரே காலேஜ் போனோ ப்போ கூட கண்டினியூ பண்ற டக் லே இருக்கு நல்லது
அ கண்டிப்பா நம்மளோட மெமரிஸ்லா ப்ச் இப்ப என் என்ன நம்ம மெமரீஸ் வந்து நம்ம ரெண்டு பேருக்குதா தெரியுல்ல வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுனா இது என்ன ரொம்ப மொக்கப்போடுது பேசினதே பேசி அப்படின்னு சொல்லிடுவாங்கனா நீ நானும் பேசும்போது அப்படி மொக்க மாரி ஆகு ஆகாதுல
ம் மாமா அதுவு கரெக்ட்தா மூஞ்சியே மாறிடு அவங்களுக் க்லா என்ன இவ சொன்னதே சொல்லிட்டு இருக் ஆ இதுல என்ன இருக்கு அப்டின் தோணு உங்களுக்கு பட் நம்ம மெமரிஸ் நம்மக்கு தான தெரியு
கரெக்டா சொல்லிட்ட நம்ளோட மெமரிஸ் நமக்கு தா எவ்ளோ இம்பார்டருட்ட்
ம் ஆமா கரெக்ட்டு தா நா கூட வந்து ஒரு வா தேடிருக்கே ஒனக்கு வேணுனா சொல்லு நா ஒனக்கு அனுப்றே அந்த லிங்க்கு
அனுப்சிவுடு கண்டிப்பா நம்ம வீட்ல கொழந்தைங்கல வச்சிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா ரொம்ப நல்லதுன் தோணுது
உம் பசங்களுக்கு ஏதாச்சு வாங்குறதுக்கு
உம் நீ சிம்பிள் திங்ஸ் டயாபர் வாங்க கூட நம்ம ஹஸ்பண்ட்லா எதிர் பாக்க வேண்டியதா இருக்குது
ம் ஆமா ஆமா கரெக்ட் தா அதுக்குதா ஒர்க் ஃப்ரம் தேடிட்டு இருந்த நா
உம் உம் உம் உம் அது வந்து இது ரெஜிஸ்டரேஷன் அமௌண்ட் அதெல்லா எதுவும் கேக் இல்லல்ல அவுங்க
இல்ல இல்ல ஆ ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌன்ட்லா இல்ல ஃப்ரீ இன்வெஸ்மெண்ட்தா
ஓகே ஓகே ரைட்டு ஏன்னா பயமா இருக் கு ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு கேப்பாங்களோன்ட்டு
ஆமா அமௌண்ட் கேட்டுட்டு அப்றோ ஏமாத்திட்டா என்ன பண்றது நா பேங்க் டீட்டெல்ஸ்லா குடுப்போ இல்லி இல்லயா
ஒரு ட்ரஸ்டபுல்லான வேல கெடைக்கறது தா ரொம்ப பெரிய விஷ்யமாருக்கு
ம் ஆமா நா டிவி கண்டுபுடிச்சிருக்கே இந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸபலா நாளைக்கு மீட்
ஒரு ஒரு நாளு ம் ஒரு ஒரு நாளு நம்ப வேலை தேடி தேடி இதுலேயே பாதி நாள் போயிடுமோனு பயமா இருக்கு நல்ல வேலை நீ சொல்ற எனக்கு அனுப்ச்சிவிடு லிங்க்க மட் மறக்காம
ம் ஆமா லிங்க் அனுப்பி வைக்கிறே என்ன வேலை என்ன டீட்டெயில்ஸ்லா உனக்கு அனுப்புறே இன்னு தெளிவா வந்து நாளைக் ஒரு மீட்டிங் வெச்சு அதுல சொல்லுவாங்களா ஆன்லைன் மீட்டிங்தா
ஓகே ஓகே அது மீட்டிங் லிங்க் அனுப்ச்சு விடலாமா இல்ல அவங்க கிட்ட கே கேட்டுதா எனக்கு அனுப்பனுமா
இல்லல்ல அம்ச் சு வுட்டுட்டே நா எனக்கு அனுப்புவாங்க நாளைக்கி மார்னிங் அன் ப்புவாங்க நா ஒனக்கு அனுப்பியற இந்த ஆஃப்டநூன் ஒரு லெவன் ஓ கிளாக் கிட் ட்டே இருக்கு மீட்டிங்கு மறக்காம இந்த கொழந்தைங்கலெல்லா எதா தூங்க வச்சுடு இல்லாட்டி பக்கத்து வீட்ல எங்காசு
ஆஹ் இல்ல நாம்ப பக்கத்து வீட்ல விடுற துக்கெல்லா கொஞ்சோ பயமா இருக்கு டிவிய போட்டு கொஞ்சோ உட்காருங்க அப்டினு சொல்டு ஹெட்போன போட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்துர வேண்டியதா
உம் ஆமா பாத்த அப்பப்போ அப்பப்போ இது வச்சுக்கோ பண் பசங்க மேல கண்ணு வச்சுக்கோ
நம்மள எதுலயு வாழ்க்கைல முன்னேற விடக் கூடாது
ஆம் ஆமா கரக்ட் டுதா எனக்கு வேற பயோ எங்க கொழந்தைகள விட்டுட்டு ரூம்க்கு கு வந்தா ந்த தெருவுல ஓடிப் போய்டுமோ அப்டின்ட்டு இந்த டோர் எல்லாத்தையு சாத்திட்டுதா வருவனே
உம் இப்பல்லா வந்து லாக் பண்ணிரனு நம்ம டோரையே தொறந்துறது லாக் பண்றதுதா பெஸ்ட்டு எனா யாரு மூலியமா எங்க வர வராங்க எந்த பொருள திருட வராங்க கொழந்தைங்கள தூக்கிட்டு போறங்க பயமா இருக்கு
உம் ஆமா இப்ப சொசைட்டி ரொம்ப கெட்டு போயிடுச்சுல்ல அது
உம் முன்னாடிலா முன்னாடியெல்லா நம்ம இப்டி வெளிய போய் விளையாடுவோ அது மாரி இப்ப நம்ம கொழந்தைங்கள விட முடியலல்ல
உம் ஆமா கொழந்தைங்க கூட கொஞ்சோ தற்காப்பு இதெல்லா கத்து குடுக்கலா அப்டின்னு இருக்கே நா இந்த கராத்தே கிளாஸ் மாரி உம் ஆமா கொஞ்சோ வளந்து அதுல எதா சேத்து வச்சா கொஞ்சோ அவங்ளுக்கு கொஞ்சோ சேஃப்டியா இருக்குல நம்ம கூட பயோ இல்லாம இருக்கு கோ
உம்
உம் அதா
இங்கயே கொண்னா பக்கத்துலையே கராத்தே சிலம்பம் ரெண்டுமே சொல்லி தந்துட்டு இருக்காங்க ரெண்டுத்துல எது பெஸ்ட்டு கராத்தே தா சிலம்பமா
அது எனக்கு தெரியாது கராத்தே வந்து கொஞ்சோ வெளிநாட்டோட இது சிலம்பம் வந்து நம்ம நாட் நாடோட இதுதானே
உம் எனக்கு என்ன தோணுதன்னா கராத் த்தே நா வந்து நெறைய செலவாகுன்னு தோனுது நா வண்ட்டு அந்தந்த ட்ரெஸ் வாங்கணு அதுக்கு பாடி சேஃப் சேஃப்டியா இருக்கிறதுக்கு அதுக்கு நெறைய இது வாங்கணு ஆனா சிலம்பம்னா ஒரு குச்சியோட வேல முடிச்சலாம்ல்ல
கணத்த வந்தா குழந்தை போய் குச்சிய தேடுவாங்க சொல்லு தெரியல நம்ம டிஸ்கஸ் பண்ணலா இத பத்தி பாத்து எந்த இதுல கம்மியான வில நல்லா தரமாதல்
எனக்கு அப்புற இன்னு டவுட் சிலம்பம்ப்க வந்து ஸ்டேட் டோர்னமெண்டட் நேஷ்னல் டூர்னமெண்ட் அது மாதிர எல்லா வெப்பாங்களா யாருக்குாச்சு கேட்டு சொல்றியா தெரியுமா உனக்கே ஆஹ்ஹ ஓகே ஓகே எனக்கனா எனக்கு கொழந்த உம் கொழந்தைங்கள வந்து நீ சொல்ற மாரி எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவி சேத்து சொல்லி கொடுக்கணு ஒடம்பு அ ஸ்டரென்தா வச்சுக்கிறதுக்கு கண்டி ப்பா இதெல்லா தேவல்ல
ஆமா ஆமா எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எல்லா கத்துக்கணு இப்பவே கொழந்தைங்க வந்து கத்துக்கிட்டா தா கரெக்டா இருக்கு உம்
ஆஹ் நமக்கு மெய்ன எக்ஸ்ட்ரா கரிகுலர் கண்டிப்பா வேணு படிப்பு மட்டும் நம்பி ஓடக்கூடாது அது மூலை ஏதாச்சு கவர்மென் ஜாப் கூட கெடைக் இப்ப வாய்ப்பு இருக்குல்ல
உம் ஆமா இந்த கவர்மெண்ட் ஜாப் நம்ம கூட கவர்மெண்ட் ஜாப் தேடுலாம் தெரியுமா ஒர்க் ஃப்ரம் ஹோமே இருக்கு கவர்மெண்ட்ல பட் ஆனா அதுக்கு எக்ஸாம் மாத்ரி எழுதுணும் நம்ம போய்ட் டு அதுக்கு பிப்பேர் பண்ற மாத் திருக்கு
ஆஹ் இன்னும் பியூச்சர்ல எல்லா பாத்தா கவ்மெண் ஜாப்க்கு புர செம போட்டி இருக்குன்னு நெனைக்கிறே இப்பவே இப்டி இருக்கு நம்ம கொழந்தைல்லா என்னா பண்ணுவாங்களோ தெரியில
கே இவ்ளோ கஷ்டமா இருக்கு போட்டியா இருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல்லாம் சுத்தம்
சொல்லவே வேண்டா உம் உம் உம் கரெட்ட சொல்லிட்டீங்க
ம் ஆமா ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க நறைய பேரு அவ்ங்களோட
ஆஹ் இப்ப மோஸ்ட்லி என்ன தெரியுமா நடக்குது இப்ப ஒரு ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அந்த வேலைய பாத்தின டீட்டெல்ஸ் எல்லாம் அந்த ஃபேமிலிக்குள்ளாரே சொல்லிக்கிறாங்க அங்க வேக்கன்சி இருக்குன்றது கூட வெளியே தெரிய மாட்டக்கிது
உம் ஆமா கரெக்டா சொன்னீங்க இதுதா இப்பெல்லா நடக்குது
உம் பாப்போ நமக்கும் எங்காச்சும் வரும் ஒண்ணும் பண்ண முடியாதுதா நமக்கு ரெக்கமண்டேஷன் தா வேணு போல இல்ல
ஆமா கரெக்டு உம் நமக்குன்னா ஓர் அளவுக் கு பரவால்ல இந்த புவர் கிளாஸ்ல எல்லா இருப்பாங்க இல்லையா ஏழைங்கெல்லா அவ்ங்க குடும்பத்துல ஒருத்த பசங் பையன படிக்க வைப்பாங்க கஷ்டப்பட்டு எதாச்சி வேலை கெடைச்ச அவ்ங்க செட் டிலாகலாம் வீட்ட பாத்து அப்டின்ட்டு ஆனா அவ்களுக்கே வேலை கெடைக்
அந்த கொ பையன் வீட்டு பையனுக்கு தா கெடைக்கவே மாட்டேக்குது ரெக்கமண்டேஷன் க்ஷன் வேணும்னு கேக்குனா அந்த பாரி பாசங்கன்னா எங்க போவாங்க
உம் ஆமா கரெக்டு தா இதுக்கே இவ்ள நேர ஆய்டுச் செர் நா போயிட்டு கொஞ்சோ வேல இருக்கு அதப் பாத்துட்றேன் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணும் ம் சரி சரி ம் பாய் பாய் பாய்